ஹலோ நா பேசுறது கேக்குதா தோழி ஒகே எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக் கீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
ஓகே நாங்க நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன நாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தோ வந்துட்டு சமயல் முடிச்சுட்டு இப்போதா பேசிட்டு இருக்கோ
ஷாப்பிங்ல என்னென்ன பண்ணீங்க ஷாப்பிங்ல என்னென்ன வாங்னீங்க அத பத்தி கொஞ்சோ பேசலாமா
ம் கண்டிப்பாங்க இந்த டைம் ஷாப்பிங் போயிருந்தோ இப்போ நாங்க ஸ்கூல் ஓப்பன் பண்றதுக்காண்டி பசங்களுக்காக எதாவது திங்ஸ் வாங்கலான்ற மாதிரி போயிருந்தோ ஆக்சுவல லீவ் எல்லா வெளியில போயிருந்ததுனால போக முடியலன்னு சொல்லிட்டு கட எல்லா அவ்ளோ கூட்டமா இருக்கு நீங்க போயிருந்தீங்களா எப்டி இருந்துச்சு
ம் நானு போயிருந்தேங்க நிறைய கூட்டமாதா இருந்தது எங்க சைடும் எங்க பார்த்தாலு பயங்கர கூட்டமா இருந்துச்சு அதுக்குள்ள கண்டுபிடிச்சு அந்த கலெக்ஷன் எல்லா எடுத்து நாங்க வரத்து காட்டி ரொம்பவு எங்களுக்கு வந்து இதுவா இருந்துச்சு நாங்க வந்து ட்ரெஸ் கொஞ்சோ வாங்கலா அப்படின்ற மாதிரி போனோ நெறயா கலெக்ஷன் இருந்துச்சு ஆனாலு பாக்கறதுக்கு வந்து அப்ப ஏற்கனவே நெறைய பேர் நெறைய எடுத்துட்டாங்க போல அதனால அவ்ளவா எதுவு நல்லா இல்ல ஆனா என்ன போயிட்டமே வேற வழியிலன்றனால கொஞ்சோ மட்டு வாங்கிட்டு வந்துட்டோ அதுக்கப்றோ ஸ்டேஷனரி ஐட்டோ கொஞ்சோ வாங்கனோ இப்டி நெறைய விஷயங்கள் வாங்கனோ அது கொஞ்சோ ஜாலியாவு இருந்துச்சு எல்லாரு போயிருந்தோ அதனால ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து போயிருந்தனால ஜாலியா பேசிட்டு அங்க ஷாப்பிங் எல்லா முடிச்சுட்டு வெளியில வந்து சாப்ட்டுட்டு ஜாலியா இருந்துச்சு கொஞ்சோ நல்லா இருந்துச்சு நீங்க சொல்லுங்க நீங்க யார் கூட போனீங்க நீங்ள மட்டு போனீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோட போனீங்களா அத பத்தி சொல்லுங்க
ஷாப்பிங்னாலே பொண்ணுங்களுக்கு பொதுவா ஜாலியா தான இருக்கு நாங்க எங்க ஃபேமிலியோடு தா போயிருந்தோ ஃபேமிலியோட போயிருந்தோ ரொம்ப க பெருசா நாங்க எதுவு பார்க்க முடியல ரொம்ப அதிகமாக கூட்டமா இருந்ததுனாலையு எதையு பார்க்கவு முடியல குழந்தைங்கள கூட்டிட்டு போயிருந்ததுனால அவங்க வேற ரொம்ப தொல்ல பண்ணிட்டே இருந்தாங்க நாங்க வந்து ஸ்கூலுக்காக வாங்கலான்னு போயிருந்தேனு சொன்னே இல்லைங்களா வாட்டர் பாட்டில் லன்ச் பாக்ஸு பேக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் தா வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோ ஆனா அங்க போய் பார்த்தா அவ்ளோ தீந்து போச்சு மூணு மாசமா எல்லாரு வந்து வாங்கிட்டு இருக்க காங்கம்மா கடைசில வந்து நீங்க வந்து இந்த டிசைன் இருக்கா அந்த கலர் இருக்கா இந்த பேக் இருக்கான்னு கேக்கறீங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க நம்ம தா லேட்டு போல எல்லாரு முன்னாடியே தான் வாங்கி வச்சறாங்களே எல்லாத் தின்றது
உண்ம அது கரெக்ட் தா நம்ம போட் இந்தப் தீபாவளி பொங்கல் அப்டின்னு ஒரு பெஃஸ்டிவல் வந்துச்சுனா நம்ப அது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ப போயி நெறைய திங்ஸ் வாங்குறது வந்தாலு எதுவாக இருந்தாலு வாங்கிடணு ஆனா கரெக்டா அந்த பங்க்ஷன் வர டைம்ல நம்ம போய் வாங்கனம்னா ஒரு கலெக்ஷன் கூட நல்லா இருக்காது அது ரொம்ப மொக்கைய இருக்கு நான் கூட வாங்கனே நா எனக்கு ஒரு சுடிதார் வாங்கனே அம்மாக்கு ஒரு சாரி வாங்கனே பசங்களுக்கு டிரெஸ் இதெல்லா வாங்கனே ஆனாலுமே பிடிக்காம வாங்கனே எல்லா கலெக்க்ஷனுமே தீந்து போச்சு பாக்குறது பிடிக்கல இருந்தாலு போயிட்டமே வாங்கிடுவோ அப்டின்ற மாதிரிதான் நா வாங்கனே அ இப்ப நெறைய பேர் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கறாங்களே அது வந்து அத பத்தி உங்ளுக்கு என்ன தெரியு ஏனா ஆன்லைன்ல பாத்தீங்கனா நம்ப அத வாங்கற பார்க்கும் போது ஒரு மாரி இருக்கு திரும்ப வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அது ஒரு வித்தியாசமா இருக்கு உள்ள அதனால எனக்கு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது புடிக்கவே புடிக்காது நீங்க என்ன ஆன்லைன்ல ஏதாவது ஷாப்பிங் பண்ணிருக்கீங்களா அத பத்தி சொல்லுங்க
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதா நம்ம நேர்ல போயே அந்த துணிய தொட்டு பார்த்து வாங்கறது வாங்கறதுக்கு நீங்க ஆன்லைன்ல வாங்குறதுக்கு நம்ப போட்டோல பார்க்கு போது ஒரு மாதிரி இருக்கு அதோட ஃபீட்பேக் கேக்கறது கூட டிஃப்ரெண்டா தா இருக்கும் ஓ அப்டி இருந்துச்சு நல்லா இருந்தது இந்த கிளாஸ் சூப்பரா இருக்கு அப்டினுவாங்க அதுல காட்டனு மென்ஷன் பண்ணிருப்பாங்க வந்தத பாத்தன்னா பாலிசி ஸ்டரா இருக்கும் இது வந்து நம்ம ஒரு கலர் சொல்லுவோ நம்ம ஒரு சைஸ் சொல்லுவோ அது ஒரு சைஸ்ல வரு அதோடல்லா ரொம்ப இதுவா நாலா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும் போது எனக்குல்லா கிழிஞ்ச துணி எல்லா போட்டு ஒரு டைம் பேக் பண்ணி வந்துச்சு அதுல இருந்து ஆன்லைன்ல இந்த இது ப்ப ட்ரெஸ் ஆர்டர் பண்றது சுத்தமா அவாய்ட் பண்ணியாச்சு ஆன்லைன்ல டிரஸ் ஆர்டர் பண்ற வேலையே கிடையாது எங்களுக்கு நேரா எவ்வளோ நாழி ஆனாலநா போயி ஷாப்பிங் ஷா பால் கூட தா நேரா வாங்கிட்டு வந்துடுறது
அ கரெக்டா சொன்னீங்க எனக்கு அந்த மாரி நெறைய அனுபவம் இருக்கு பாத்தீங்கனா காட்டன்னே சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கனா அது காட்டன் இருக்காது பாக்குறதுக்கு அவ்ளோ பளிச்சுன்னு இருக்கும் அந்த கலர்ஸ்ல்லா நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கனா அந்த கலரே மங்கலா இருக்கு அதனால வந்து ஆனா சில டைம் வந்து ஆன்லைன்லயு ஆஃபர் போடுவாங்க அந்த ஆஃபரை பாத்துதா நம்ம வாங்கறது சில விஷயங்கள் வந்து கொஞ்சோ அ கரெக்டா இருக்கு பொருந்திடு நம்மளுக்கு ஆனா அந்த டிரெஸ் வகையில பாத்தீங்கன்னா அது வேஸாட் வந்து வேஸ்ட்டு மத்தபடி நம்ளுக்கு வேற மாரி வாங்கற திங்ஸ்னா அதுக்கு வந்து ஆஃபர் போடும்போது நம்ம வாங்கனோம்னா அது கொஞ்சோ ஒர்தா இருக்கு மத்தபடி இந்த டிரெஸ் இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப மோசம் நம்ம போயி கடயில போய் வாங்கறது நீங்க சொன்ன மாதிரி தொட்டு வாங்குறோ அப்டின்னு சொல்றோ அதபார்த்து பக்குவமா வாங்குறதுதா கரெக்ட் அது வரைக்குமே நானுமே ஆன்லைன்ல வந்து இது இப்ப எதுமே ஆர்டர் பண்றதில்ல அதனால வந்து நாங்க நேரடியாவே போய் வாங்குறோ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம ஏதாவ்து ஒண்ணு போட்டா அது ஏதாவ்து ஒண்ணு வரு நம்ம நேரா போய் வாங்குறதே ஓகேவா இருக்கூ சில பொருள்லா வாங்லா சில பொருள்லா நல்லாதா வருது இந்த ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் சம்மந்தமா நம்ப ஏதாவ்து ஆர்டர்ல்லாம் பண்ணிருக்கேன் நானு அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் சம்மந்தமா ஆர்டர் பண்ற பொருளல்லா ஓகேவா வந்துருக்காங்க ஆனா நறைய டைம் டிரெஸ்ஸெல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப மோசமாதா வரு கண்டிப்பா நாங்க வந்து நேரா ஷாப்ல போய் ட்ரெஸ் வாங்கறது அப்டியே இருக்கறது அதோட எனக்கு அ நா ரொம்ப சாப்பாட்டு பிரியர் அதனால ட்ரெஸ் எடுக்கப்ப ஷாப்பிங் அப்டின் போறோனாலே வெளில போய் சாப்புண்ணு அப்டின் நெனச்ட்டு சாப்பட்றதுக்காகவே போறதுக்குல்லா உண்டு நீங்க எப்டி போவீங்க
உண்ம நானுமே அப்டிதா பாத்தீங்ன்னா வெளில போனோம்னா ஏன்னா நம்ப வந்து வீட்டுக்கு வந்து நம்பதா சமைக்கணு அதனால இப்ப ஷாப்பிங் அப்டின் போயிட்டம்னாலே நம்ப வேலைய முடிச்சுட்டு நம்ப்ளே டயடா வருவோ வந்து இங்க சமச்சு நம்பளுக்கு சாப்பறதே சோர்வாயிடு அதனால பாத்தீங்ன்னா அங்கயே சாப்ட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையு முடிச்சுட்டு தா வருவோ அதுவ்மே ஒரு சந்தோஷொம் நீங்க சொல்ற மாரி ச செல பேர் வந்து அ ட்ரஸ் வாங்கறதுக்கு போறாங்ளோ மத்த திங்ஸ் வாங்க போறாங்ளோ இல்லயோ இது வந்து சாப்பாட்டுக்காகவே போவாங்க எங்க கு பக்கத்துல ஒரு ஒரு ஷாப் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த உள்ளார ட்ரெஸ் எடுக்க கூட்டருக்கோ இல்லயோ அங்க போட்ற சாப்பாட வாங்கி சாப்பறதுக்கு அவ்ளோ கூட்டொ இருக்கூ அதுல பாத்தீங்ன்னா அதுவே வந்து கொஞ்ச காமெடியாதா இருக்கூ அதுல வேற டோக்கன் போட்டு அதுக்கு வெயிட் பண்ணி அத வாங்கறதுக்காட்டி பசியே மறுத்துரு ஆனாலு வேற வழி இல்லாம நின்னு நம்ப வாங்குவோ அதுமே ஒரு ஹேப்பியான விஷயோந்தா சொல்வே செரி நீங்க இந்த ட டைம் நீங்க ட்ரெஸ்ல்லா வாங்கனீங்ள அதோட வெலையெல்லா எப்டி ஒர்த்தா இருந்துச்சா இல்ல அதிகமா இருந்துச்சா அத பத்தி சொல்லுங்க
கண்டிப்பா நீங்க வெலைய பத்தி கேட்டதுனே ஞாபகொ வருது நம்பளா வெலைய வந் து கொஞ்ச நாள்ளா நாங்களா எப்டின்னா இங்க ஒ போவோ என்ன இருக்கோ எடுத்துக்குவோ டக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு மளிகைசாமான் சொல்ற போவோ எடுப்போ எடுத்து போட்டுட்டு ஒடனே போயி கிரெடிட் கார்டு போட்டு பில்லு போட்டு வாங்கிட்டு வந்துருவோ இப்ப ரீசன்ட் டைம்ல அதாவ்து மே லீவ் அப்ப நா அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப கையில கேஷ் கொடுத்து போய் அ மளிகை பொருள் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லி அம்ச்சி வுட்டுருந்தாங்க அங்க போய் கையில காஸ் கொடுத்து வாங்கும் போதுதா தெரியுது எனக்கு ஒரு நாலு பொருள் வாங் ங்னாலே அங்க ஒரு ரெண்டாயிர ஆச்சி அப்ப நம்ப எவ்ளோ வாங்குறோ என்ன எடுக்குறோ அப்டின்றதே தெரியாம இப்போ ஒரு கடைக்குள்ள மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனா அது தேவையோ தேவல்லையோ அது வேணு இது வேணு இது வேணு இது வேணுனு எடுத்து போட்டுட்டு வந்துறோ அது ஓவராலா நம்ம பாத்தோனா எட்டாயிரொ ஏழாயிரொ இப்டின்னு வந்துருது எல்லா இருக்கூ எல்லா இருக்கூனு நெனச்சிட்டு வந்துரு ஆனா அந்த கையில காசு வச்சிட்டு குடுத் து வாங்கம் போதுதா தெரியிது அது எவ்ளோ வெலவாசி ஏறி இருக்குன்ற விஷயமே நமக்கு தெரிய வருது இவ்ளோ வந்துருச்சா அப்டின்ற மாதிரி இருக்கு
உண்ம கரெக்ட் நறைய பேர் அப்டிதா எங் எனக்கூட என்னோட அண்ணன் ஒருத் ஒத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணுவாருன்னா எவ்ள வெலல்லாம் கேட்க மாட்டாரு போய் போட்ட உடனயே கார்ட் எடுத்து குடுத்து போட்டுட்டு வந்துருவாரு அதுக்கப்றமா தா தெரியும் கே இவ்ள போயிருக்கா அப்டின்னுட்டு அவங்க ஒய் எப்ப பாரு திட்டிட்டே இருப்பாக என்ன எவ்ள ஏதெல்லா பாக்க மாட்டியா நீ இப்டி பண்ற அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அப்டிதா ஒரு வளையல் கேட்ருக்காங்க போல அவங்க அத வந்து வாங்கி குடுத்துட்டாரு அத வாங்கி குடுத்துட்டு அவ அவங்களும் வெலய பாக்கல இவரும் வெலய பாக்கல வந்துட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பாத்தது பாத்தா அந்த வளையலோட விலை அவ்ள அதிகோ ஒடனே எங்க அண்ணி பாத்துட்டு ஐயோ என்ன இவ்ளோ வெல இருக்கு இந்த வளயலு இதல்லாம் போட்டுட்டு நா எப்டி என்ன மனசாச்சோட நா இத எப்டி போடுவேன்னு சொல்லிட்டு போய் மாத்திட்டு வேற மாத்தி வேற திங்ஸ் ஒர்த்தான திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து அந்த கார்டு விஷயம் வந்து அது ரொம்ப ஒரு ஒரு விஷயம் தான் ய ஏனா அது வந்து எவ்ளவுன்னுலா நமக்கு தெரியாது பில்லு குடுக்குறாங்களா இன்தாங்க கார்டு எடுத்துக்கங்க எடுத்துட்டு குடுத்துருங்க அப்டின்ற மாரி வாங்கறோ நீங்க சொல்ற மாரி கையில காசு குடுத்து வாங்கனும்னா ஓகே இவ்ளோ இருக்கா ந இவ்ளோ காசு இவ்ளோ வாங்கிருக் குமா அப்டின்றது தெரியும் எனக்கு நீங்க சொன்னுனே எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு
கண்டிப்பா கண்டிப்பா என்னோட ஃபிரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றத விட்டு டூ இயர்ஸ் ஆயிடுச்சுங்க நாங்க யூஸ் பண்றதே கடையாது எதுவும் இருந்தாலும் கேஷ் தான் நா அவங்கள்ட கேட்டேன் எப்டிங்க நீங்க இருக்கீங்க எப்டி உங்களால முடியுது அப்டின்னு எவ்ளோ காசு இருக்கோ அதுக்கு மட்டும் தான்ம்பா வாம்போ இதுவே மாச கடசில இப்ப காசு கம்மியா குறைய ஆரம்பிச்சிருசா அதுக்கு தகுந்த மாரி சமைக்க ஆரம்பி சிருவன் அதுக்கு தகுந்த மாரி பொருள் வாங்க ஆரம்பிச்சுருவன் அத கிரெட் கார்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம காசு செலவு பண்ணிக்கிட்டே தா இருப்போம் இருக்க இருக்க வாங்கிக்கிட்டே தான் இருப் பம் இப்ப கைல ஃகேஷ் இருந்துச்சுன்னா கம்மியா வாங்கிடுவோம் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அப்றம் இன்னொன்னு சொன்னாங்க அவங்க நம்ம கிரெடிட் கார்ட யூஸ் பண்றதுனாலதா ஒரு பொருளோட வெல எவ்ளோ அதிகமாயிருக்கு எவ்ளோ குறஞ்சிருக்ன்றதே நமக்கு தெரில நம்ம படிக்கும் போதுலாம் பென்சில் போய் என்னன்னு வாங்குனோம் ஒரு பென்சில் ஒரு ரூபானு வாங்குனோ இன்னிக்கு ஒரு பென்சிலோட வெல பத்து ரூபா அந்த பத்து ரூபாவ நம்ம ஒரு பே ஒரு ஒரு பேக் வாங்குவோ ஒரு பேக்கா பாக்கும் போது ஐயோ இது என்ன முப்பது ரூபா தானே வாங்கிக்கலாமே அப்டின்னு நெனைப்போபா ஆனா வந்துட்டு ஒ அது ஆக்சுவல் ப்ரைஸ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா தா இருக்கு ஏன் நம்ம ஒரு பேக்கா வாங்கும்போது அத நெனக்கறதே இல்ல நம்ம கையில கொடுத்து வாங்கும்போதுதா நெனைப்போ நம்ம படிச்ச காலத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்கறதுக்கும் ஒரு ஒரு பொருள் வாங்கும் போதும் அவ்ளோ வெலவாசி அதிகமா இருக்கு இருக்கு அப்டின்னு அவங்க சொன்னாங்க
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட் தா எல்லாமே விலவாச அதிகம் எனக்குமே நீங்க சொல்ற மாரி முக்காவாசி எதுக்குமே வெல தெரியாது அது எல்லாமே என் கணவர் வாங்கறதுனால வந்து ஒரு காய்கறி வாங்கனுனா கூட ஏதோ ஒண்ணு இல்லன்னா மட்டும்தான நா போவே அப்ப பாத்தீங்கன்னா வெல இவ்ளோ அதிகமா இவ்ளோ இருக்கா அப்டின்றதே எனக்கு தெரியும் இப்ப கத்திரிக்கா அப்ப டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு கேட்டா தெரியும்ல ஒரு கிலோ வெங்காயம் எவ்ளோ அப்டின்னு கேட்டா சொல்வாங்கல்ல எனக்கு அது கூட தெரியாது ஏனா அவர் வாங்கிட்டு வந்தறதுனால எனக்கு தெரியாது ஏதோ வெங்காயம் தீந்துருச்சா நம்ம போய் வாங்கும் போது பாத்தீங்கன்னா அவ்ளோ வெலயா இருக்கு அத பாத்தீங்ன்னா விலவாசிக்கில நெறைய இருக்கனால கொஞ்ச சிக்கனமா இருந்து நம்ம பண்றது வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்வோ அதுக்குட ரொம்ப கஞ்சத்தன இருக்க கூடாது திடமா செலவு பண்ணு ஓகே தோழி நம்ம வந்து இத சம்பந்தமா நம்ம நெறையே பேசிட்டோ நினைக்கிறோ ஷாப்பிங்க பத்தி நல்லாவே பேசுனோ உங்ககிட்ட பேசுனது எனக் அந்த அனுபவ ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஷாப்பிங் பத்தி பேசுனோ நன்றி தோழி
நன்றி நன்றி